வணக்க இருக்கீங்க
நல்லாருக்கேங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
நானு இப்பதாங்க சாப்டுட்டு பாத்ரோலாக் பாத்ரலா கழுவிப் போட்டு ஒக்கானுருக்கங்க நீங்க
நானாங்க கொஞ்ச லேட் ஆச்சுங்க கொஞ்ச வெளிய போயிட்டு வந்தே இன்னக்கி
மீண்டும் மீண்டும் அவுட்டிங்கா நீங்க
ஆமாங்க கொஞ்ச ஒர்க் இருந்துசுனு இன்னைக் கொஞ்ச வெளிய போனங்க
ஆ
அப்றோ இப்பதா வந்தங்க இப்பதா சமச்சு சாப்ட போறங்க உப்மா
என்னங்கோ அதிசியமா இருக்குது வெளிய போயிட்டு நீங்க எப்போமே ஒங்க பிள்ளைங்களுக்கு வெளில போய் சாப்டாதாம் புடிக் கிதுன் சொல்ட்டு வெளியப் போவீங்க இன்னிக் என்ன வீட்லே சமைக்கிறீங்க என்ன ஒரு மெரேக்கல் இது ஏ நீங்க மட்டு நட்ந்து போய்ட்டீங்ளா
ஆமங்க கொஞ்ச பர்ச்சஸ் பண்ண வேண்டிய வேல இருந்தது
அ
நா அதனால கொஞ்ச நானே பண்ணிடேங்க
ஒங்குளுக்கு சுகர் பி பி எல்லா இருக்குதுன் சொன்னீங்க எப்டிங்க நடந்து போனீங்க
சுகர் பி பிக்கு நடந்தா நல்லத்தானுங்க
எங்க கிரு கிருன் வந்துருதுன் நெறயா நடந்தா அப்டினா சொன்னீங்க செலவு வாங்குற அவ்ளோ அவ்ளோ தூரம் போய்ட்டுகிறீங்ளே
ஆமாங்க என்னாப் பண்றதுங்க போய்தா ஆன்ற ஒரு சுச்சுவேஷன் ஆயிட்
நீங்க நடந்து போனது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குதுங்க ரொம்ப இனிமேல்லா அப்டி நடக்காதீங்க
பட்ற அளவுக்குல்லா எதுவு நடந்துர்லைங்க அந்த மாரில்லா எதுவு நடந்துர்லங்க நீங்க கவலபடாதீங்க நா மெதுவாதா நடந்து போனே ஒங்க மனசு வலிக்க கூடாதுன்ட்டு நா மெதுவா நடந்து போன
செரிங்க செரிங்க அப்டியேங்க என்ன செஞ்சீங்க இன்னைக்கு செம்ம டென்ஷனா போச்சுங்க வெறுப்பா போச்சுங்க நா ஸ்கூலவுட்டு நின்றுலான்ற அவ்ளோக் போய் இருந்துதுங்க எனக்கு
ஏங்க
ஏ கேக்றீங்க அந்த கொடுமை இருக்க இருக்க ஓவரா பண்றாங்க ஒங்க போடானு சொல்ட்டு போய்ட்டு தூக்கி போட்டு வந்துல்னாக்குது
ஆமாங்க எனக்கு அதுக்கு தாங்க அந்த டென்ஷனே எடுத்துக்கலங்க நானு என்னாத்துக்கு இந்த டென்ஷன் அ க் கு
இன்னும் கொஞ்ச நாள்ல நானே ரெஸ்ட் எடுக்கலான்தா இருக்குறே
அவ்ளோதாங்க வீட்ல ரெஸ்ட் எடுத்துன்னு எதுனா ஒரு பிளவுஸ் தைச்சுக்குணு அதுல ஒரு இன்கம் வர வச்சு எங்க ஒரு உங்கக்கோட வண்ண விஷயம் சொல்ற எங்க அண்ணி வந்து ஒரு பினான்சியல் கம்பெனில ஒரு மேனேஜர் கிட்டத்தட்ட அறுவதாயிருபா சம்பளம் ஸ்டார்டிங்ல இது இதுக்கு ஒருலட்ச ரூபா வர வாங்கினாங்கன்னு வச்சுோங்க
ஓ
ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஒக்குதா அது நகை கடன்ல்லா வைக்கி வாங்க தெரியுங்களா நக எல்லா இவங்களோட கண்ட்ரோல்லலதா இருக்கு நகை ஆமா அப்போ வந்து ஒரு நகை மிஸ் ஆனா கூட இவங்கதா எல்லாமே ஒரு ஒரு கிராம் க மிஸ்ஸான்னா கூட இவங்கதா எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி
அதெல்லா தலைவலி வேலைங்க
ஆ தலைவலினா கூட இவங்க பண்ணாங்க இங்கிருந்து பாண்டிச்சேரிக்கு டிரான்ஸ்பர் பண்ணாங்க அப்பயும் போய் பண்ணாங்க வோர்க்லாம் பிரச்சனை இல்லைங்க அவங்களுக்கு ஒர்க் பிரசர் ஒரு பக்க உக்காந்தா கூட கொழந்தை வந்து ஒரு கொழந்தை நின்னு அபாட் ஆயிடுச்சு அதுக்கு அப்பற என்னா ஆச்சு ச்சு அதுதா அந்த கொழந்தைக்காகவே அந்த வேலையை விட்டுட்டாங்க சரி ரெஸ்ட்ல இருக்கணுன்ட்டாங்க ஹைட் இல்ல ரொம்ப குள்ளம் தெருமா கொஞ்சோ வெயிட்டா இருப்பாங்க அதனால அந்த குள்ளமா இருக் குறதுக்குனால கொஞ்சோ வெயிட் ரெடியூஸ் பண்ணி எக்சைஸ் பண்ணி கிட்டத்தட்ட அப்படி வந்துட்டு ஆனா அவங்களோட விடாமுயற்சி பாருங்க அறுபதாயிரம் ரூபாய் விட்டுட்டமேயன்றது ஒரு கஷ்ட இருந்தாலு சரி நம்மாலு என் நல்ல இன்கம் வரு நம்ம படிச்சிருக்கோ பிஎட் முடிச்சிருக்கோ ஓகேவா ஒரு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கு போன்றதுனால அவங்க என்னா பண்ணாங்க ஒரு டியூஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க
ஓஹோ
கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஸ்டூடென்ஸ் வருவாங்க அதயு ஒருத்தரேங்க ஒருத்தரேங்க ஷிப்ட் வர ரெண்டு வ அ டூ ஹார்ஸ் ஒன்ஸ் டூ ஹார்ஸ் ஒன்ஸ் அஞ்சு டு ஏழு ஏழு டு ஒன்பது அந்த மாதிரி அந்த மாதிரி ஆர்டரு இது பண்ணிட்டு ஹலோ
கேக்குதுங்க சொல்லுங்க
ஆ அவங்க இது பண்ணிட்டு கிட்டத்தட்ட அவங்களுக்கு இப்போ இன்கம் வந்து மட்டு ஐம்பதாயிருபாங்க
அடி பரவால்லியே
ஆ அதே இன்கம் எடுத்துட்டாங்களா இதுல இப்போ ஆனா அதலோட உழைப்பு இருக்குது காலைலயு எடுக்குறாங்க மத்தியானத்துல எடுக்கிறாங்க அவுங்களையு பாத்துக்கணு அவுங்களு பிளஸ் பாத்துக்கணு ப ப பயனுக்கு சமச்சு தரணு ஹஸ்பண்டையு பாத்துக்கணு இதுல்ல எல்லாமே ஆனா என்ன ஆச்சரியமாச்சுங்க காலையில ஆறு மணி எழுந்துடுறாங்க அஞ்சு ஆறு மணிக்குல்லா எழுந்து எல் லா வர்க்கு கட கட கட கடனு முடிச்சுருறாங்க டிஃபன்லந்து சாப்பாட்டுலயிருந்து எல்லாமே முடிச்சுடுறாங்க ஸ்பீடா இப்ப எங்க அண்ண வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்றதுனால சாப் ஃபுட்டு எல்லா அங்கயே குடுத் துட்றாங்க ஐடி கம்பெனிலயே
ஆஹ்
ஃபுட் அவங்களே ப்ரொவைட் பண்ணா அவனுக்குன் ஸ்பெசிபிக்கா எதுவும் செஞ்சுக்கிறதுல்ல இப்ப காலையில டியூஷன் பசங்க வந்து சிக்ஸ் டு செவன் வருவாங்க செவன் டு எயிட் வருவாங்க இல்லைங்களா அந்த பேட்ச் குரூப் வந்து உக்காரும் எங்க எங்க அண்ணனும் கொஞ்சம் பாத்துப் பாரு அப்டி இவுங்க வந்து ஒரு பக்கம் அவுங்க அவுங்க ஒரு பக்கம் காலைல எழுஞ்சு அந்த பையனும் படிச்சுட்டு அஞ்சு மணிக்கு ஏழு மணிக்கு குளிச்சிட்டு ஏழ்ட்ர மணிக்கு வேன் வந்துரும் அவன அனுப்பிட்டு அதுக்கு மேல ஒரு செட்டு வரும் ஒன்பது மணிக்கு கிட்ட ஆ ஸ்கூல்ல உள்ள கொஞ்சம் லேட்டா போறவங்கள்லா அதுக்கப்புறம் ஈவினிங் அஞ்சு டு ஏழு ஒண்ணு ஏழு டு ஒம்பது ஒண்ணு
அம்
அப்டி கண்டினியூவா பாக்குறாங்க ஒரு டியூஷன் சென்டரே ஸ்டார்ட் பண்ட்டு கிட்டத்தட்ட அம்பதாயிரம் இன்கம் நா ஏண்டி மத்தவுங்க கிட்ட போயிட்டு நின்னு எனக்கு ஒர்க் குடுங்க நா ஸ்கூல்ல போயிட்டு நின்னு இங்கிருந்து போயிட்டு நா ரெடி பண்ணி இன்னைக்கு எல்லா என்னோட உழைப்பு அங்க கொடுத்து அந்த பத்தாயிர ரூபாய் சம்பளத்த நா வாங்க உக்காந்து சம்பாச்சிருவே அப்போ அது கான்பிடன்டு லெவல் தா இத்தனைக்கு டீச்சர் டீச்சிங் லைன்ல எனக்குனா கூட பதினஞ்சு வருஷோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு
ஆஹ்
அவுங்களுக்கெல்லா இல்லங்க சுத்தமா இல்ல பிஎட் முடிச்சிருக்காங்க அவுங்க இன்ஜினியர் அவுங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிஎட் முடிச்சுட்டாங்க இப்ப டீச்சிங் போலா அவுங்க டீச்சிங் லைன்ல எதுனா போலா இப்ப இன்ஜினியரிங்ல லெக்சரர் எல்லா இருக்காங்க இல்லைங்களா
ஆமா
அவுங்க எல்லா கூட இப்ப பிஎட் புடிக்கணு பிஎட் எம்எட் எல்லா முடிக்கணு
ஆமா ஆமா இப்பெல்லா அது முடிச்சாதா
ஆஹ் முடிச்சுட்டாங்க இப்ப முடிச்சுட்டு டீச்சிங் லைன்ல தா இருக்குறாங்க என்ன பண்றது எல்லா செய்றாங்க ஆனா அந்த இன்கம் அதுக்கு ஏத்த மாரி வந்துருது இல்லைங்களா
விதி யார விட்டுச்சு விதி என்ன டிசைட் பண்ணுதோ அதுதாங்க நடக்கு
ஆனா இன்னைக்கு வரையு கூட அவ வேலைக்கு போகணுன்னு தோணல ஆனா எங்க அம்மா என்ன சொல்றாங்கண்ணா போ போ கம்பெனி போ நா பாத்துக்குறே குழந்தையன்ற மாரி தான் இருந்தாங்க இல்ல இவுங்களுக்கு அது இதே செட் ஆயிடுச்சு இந்த இன்கமே கொஞ்சம் ஓரளவு அப்டியே இவுங்கள பாத்துக்குறதுக்கு போது எனக்கு இவ்ளோ ஸ்ட்ரெஸ்லா எடுத்துக்குமா லாஸ்டா ஒரு சொன்ன ஒரே வார்த்த நா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க விரும்பல
ம் நானே இனிமே அப்டித்தா இருக்கலான்னு இருக்கிறே நானு ரெஸ்ட் எடுக்கலா உடம்பு பாத்துக்கலா வேலைக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல லேட்டா அனுப்புறாங்க ஏமாத்துறானுங்க இப்போ அப்போன்னு சொல்ட்டு அந்த டைம் டேபிள் போட்டு குடுக்குறதுக்கு வாரத்துக்கு ஒரு நாளு நாங்க வாரத்துக்கு ரெண்டு நாளுனாங்க இப்ப விடவே மாட்டேன்றாங்க கேட்டா இன்னைக்கு நாளைக்கு போட்டு குடுக்குறே டைம் டேபிள் அப்புடி டென்ஷன் ஆயிட்டு இன்னைக்கு நா கேட்னே வன்ட நா நாலு மணிக்கு என்னால முடியாது சார் எங்க வீட்ல திட்டுறாங்க விளக்கு ஏத்தர் கூட வீட்ல பொம்பல இல்லன்னு கேக்குறாங்க நா என்ன பதில் சொல்டு ஆறு மணிக்கு மேல ஆகுது வீட்டுக்கு போறதுக்கு விளக்கு ஏத்த கூட வீட்டுல ஆளு இல்ல பொம்பள இல்ல அப்டி என்ன வேலன்னு சொல்ட்டு கேக்கறாங்க என்னைய இன்னிக்கு விடுங்க நா போறன் சொல்ட்டு வந்ட்டே.
ம் அவ்ளதா அ
ரெண்டு நாள்ல ஸ்லாட் போட்டு குடுக்கறே அப்டின் சொல்லிக்கறாங்க.
ம்.
ரெண்டு நாள்ல ஸ்லாட் போட்டு குடுத்தா பாக்கறது இல்லன்னா ஒரு வாரோ லீவ் போட்டு வீட்ல உக்கார்றது அதுக்கப்ற என்னா முடிவு பண்லான் பாத்துக்லா.
அவ்ளோதாங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க நெஜமா தா எனக்கு தெரிஞ்சு தனியார் பள்ளில்லா வந்து என தெர்ஞ்சு ரிஸ்கே எடுக்க கூடாதுன்தா என்னோட டிசிஷன் கூடு.
இதுக்கு முன்னாடி நா வேல செஞ்ச ஸ்கூல்லயாவ்து அஞ்சு பத்துன் சொல்ட்டு வந்தே. இவ ஓவரா பண்ணிணுகுறா அது லாங்கு வேற எ நா கேக்கவே கேக்கறே ஒருன் அ யொ ஒரு பொண்ணோட நெலம என்னன் தெரிமா சார் உங்குள்க்கல்லா பொம்பளைங்க எவ்ளோ கஷ்டப்பட்றோன் தெரிமா உங்குளுக்கல்லா அப்டின் மேம் எங்ள பத்தி நென்ச்சு பாருங்க நானு இது நானு இதுக்கப்புறோ போயிட்டு நா காட்பாடி போணுன்னா ட்ரெயின்ல நிண்டுனே போணு. நானு லேட்டா போறேன்னாரு ஒரு ஆம்ப்ளிக்கு ஒரு பொம்ப்ளிக்கு வித்தியாசோ தெர்லியா சார் உங்குளுக்குன் ஆம்பளைய வீட்டுக்கு லேட்டா போனா கேப்பாங்ளா பொம்பள வீட்டுக் லேட்டா போனா கேப்பாங்ளா ரெண்டு பேருக் கு ஒரே ஒரு இதுதான்னா.
நீங்க பன்னெண்டு மணிக் போனா கூடொ ஒன்னு கேக்க மாட்டாங்க சார். பிரச்சினையே கெடையாது லேட்டா கூட வாப்பான் கூட சொல்லுவாங் ஒன்னு பிரச்சினையே கெடையாது.
ம் அததா கேட்டு வந்தே அப்ற அவ்ளோதா ஒர் ரெண்டு நாள் போவே இல்ல இன்ட வாரம் போயிட்டு இன்னிக்கு சேல்ரி போட்டுக்கிறாங்க. சேல்ரி எடுத்துட்டு பாக்கற்து இந்த ஒரு வாரம் போயிட்டு அதுக்கப்றோ ஒரு வாரோ லீவ் போட்றது.
லீவு ஒரு நாள் போட்டா கூட புடு ச்சிர்றாங்களா புட்ச்சிட் போட்றாங்ளா?
மாசத்ல ஒரு நாள் லீவு போட்டா ஒன்னும் புடிக்கிறது இல்லிங்கா. சீ எல் இருக்குது மாசோ சீ எல்லு
ஆ பர
ம் அது இருக்கிது.
ம்.
ஆ அது டென்ஷன் ஆயி போயிட்டு இன்னிக்கி எனக் செம டென்ஷன் இன்னிக்கி. கேட்டுட்டே வந்ட்டே நானு உள்ள போய் பிரின்ஸ்பல் கிட்ட இது மாரி எல்லா பண்ணிர்ந்திங்ன்னா என்னால் முடியா
டர் நீங்க கேக்கறத்த அவுங்க வேற மாரி கன்வே பண்றத விட நீங்க ஸ்ட்ரெய்டா போய்ட் பேசிக்கிறது பெட்டருங்க எதுமே. தைரிமா ஃபேஸ் பண்ணுங்க எது இந்தாலு தைரிமா ஃபேஸ் பண்ணு சார் இதுதா கேட்டே. நா எதுமே சொல்லல இவுங்க அது மாரி சொல்லிருக்காங்கன்றப்ப நீங்க எது இந்தாலு எதுனா ஒ ரு டவுட்டுன் ந டேரக்ட்டா போய்ர்றது பெட்டருங்க.
ஆமா அப்டிதாங்க இன்னிக்கி போய்ட்டே அதையு நக்கலா கேக்கறாரு ங்க. அ ஏ டு வீட்டு மேல பழி போட்றிங்க உங்குளால முடிலன் சொல்ட்டு டைரெக்டாவே சொல்லுங்க.
ம் ம் ம் ம் ம்.
அப்டின் சொல்ட்டு ஆமா சார் எனக்குந்தா கஷ்டமாரு க்குது நா மட்டு பொண்ணு இல்லியா இன்னிக்கல்லா நிக்கிணு நா கிளாஸ் ல உட்றிங்ளா ஒரு கிளாஸ்னா ஃப்ரீயா இன்னிக்குலா நிக்குணு திரும்ப அஞ்சர மணி வரையு இருக்ணுனா நா என்ன செய்ட்டு.
பண்ட்டோ அ அ அ ஈவ்னிங்னா கொஞ் சீக்ரோ விடுங்க சார் இவ்ளோ ஆறு மணிக்கு நாங்க போய் சேந்து நாங்க எப்போ போயிட்டு ரெஸ்ட் எத்து நாங்க எங் குடும்ப இதுல்லா பாக்ணுல்ல நால் மணி ஒரு எட்டு மண் நேரோ ஒர்க்குன்னா ஓ
கேட்கவில்லை
ப்போ ஒரு ஒரு ஸ்கூலோ செரி எந்த எடத்திலி ஒரு எ ட்டு மண் நேர வேலதா அதுக்கு மேல்லா செய்யக்கூடாது. அ க்சுவலா அதுதா வந்து ரூல்ஸே இவுங்க எந்த இதுல அவ்ளோ நேரோ ஒ உக்கார வைக்கிறாங்கன்னு புரியில எனக்கு
நா அவ்ளோ தா ஒரு வார முடிஞ்சா பாக்கற இல்லைன்னா அவ்ளோதா நின்ட்டு என்னா பண்ணலாமோ பாத்துக்கலா விதி கடவுள் விட்ட வழி
ஆ அவ்ளோ தாங்க ஏங்க படி அளக்கறவங்க வந்து சாப்பாடு போடாதே விட்ருவா ஆண்டவன்
அதுதா நா மற
கண்ணி ஊத்தா விட்ருவ எதன்னா வரு கடவுள் பாருங்க என்கின்னு ஒரு வழி காட்னாரு நா கூட வீட்டுலதா உக்காண்ட்ருந்த எனக்கு ஒரு வழிகாட்டினாரு கடவுள் கண்டிப்பா இருக்குறாரு நீ ஏ கஷ்டப்படுற எங்கயோ போயிட்டு ஏ ஆசிங்கப்படுற நா உனக்கு தரே அப்டின்ற மாரி ஒரு ஒர்க் குடுத்தாங்க கண்டிப்பா அது நல்ல ஒரு சாடிஸ் பேரோட செஞ்சுட்டு தா இருக்கோ வீட்லே இருந்து கூட ஓகேதாங்க இதெல்லாம் வந்து அ நம்ப சக்திய மீறிலா இல்ல நம்போ மனச மீறியோ நம்மள வருத்தியோ செய்ய எந்த ஒரு விஷ்ய செய்யக் கூடாதுனு தா என்னோட இது
கேட்கவில்லை
கஷ்டமோ நஷ்டமோ போயிட்டு பத்து ரூபாக்கு நமக்கு கஷ்டப்படுறது வேற எங்கன கூட நம்ம இது கூட சுய இதுவா கூட கஷ்டப்பட்டு கூட செஞ்சுக்கலா வேல
சரிங்க வேற ஒருத்தரு இணைப்பில் இருக்குறாருங்க நன்றிங்க என் கூட பேசனதுக்கு